தோழி ஆ நலமா இரு இருக்கேன் தோழி நீங்க நலமா இருக்கீங்களா ஆஹ் சொல்லுங்க தோழி சாப்ட்டாச் ச்சா சமச்சாச்சா
லாம் முடிஞ்சுட்டா தோழி
ஆஹ் இல்ல தோழி இனிமேதா சாப்பட்ணும் நீங்க என்ன சாப்டீங்களா
உம் சாப்ட்டாச்சு இப்பதான் சாப்ட்டு முடிச்சேன்
ஓ ஓகே தோழி என்ன சாப்பாடு பண்ணீங்க என்ன சமச்சீங்க
இட்லி தோசை
கொஞ்சம் பின்னாடி சத்தம் வருது கொஞ்சம் பார்த்து பேசுங்க கொஞ்சம் பின்னாடி இப்ப நான் வந்துட்டு இனிமேதா தோழி சாப்பிடனும் கொஞ்சம் பின்னாடி இறைச்சல் இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க
ஆஹ் இப்போ இப்போ ஓகேவா இது ஹா சரியா இருக்கா பாருங்க
ஆஹ் இப்ப ஆஹ் ஓகே தோழி
உம் சாப்பிட்டாச்சு தோழி நீ இரவு சாப்பாடு
இரவ சாப்பாடு இன்னுஇன்னு தோழி சாப்பிடணும் நீங்க அங்க சீக்கிரமே சாப்ட்ருவீங்களோ இன்னைக்குதான் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டு இல்லைன்னா முன்னாடியே எப்பவும் சாப்பிடுவோம்
எப்பவுமே வந்துட்டு நம்ம உறங்கறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுரணும் அப்பதான் நமக்கு அந்த செரிக்கிறதுக்கும் நம்ம தூங்குறதுக்கும் நம்ம அது சரியா இருக்கும்
உம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தோழி
உம் உம் இப்பதான் தோழி நா சாப்பிட்டு இப்போதான் நான் சாப்பிட்டு இங்க மேல வந்திருக்கேன் மாடிக்கு மேல இ இப்போ கொஞ்சம் வெயில் அஹ் வெயில் களமா இருக்கிறதுனால அவ்வளவா இருக்க முடியல வீட்டுல அதனால மேல வந்திருக்கேன்
ஆஹ் ஆமா தோழி வெயில் பயங்கரமா இருக்குதானே
ஆமா ஆமா நம்ம வெளில போனா கூட ஒரு கொடை இல்லாம நம்மளால போக முடியல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு
உம் ஆமா தோழி வெயிலுக்கு எந்த மாதிரியான ஆஹ் உணவுகள் எல்லாம் நீங்க சஜெஸ்ட் பண்ணுவீங்க எந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம்
அது வந்துட்டு நீங்க இந்த பாதாம் பிசின்றக்குல்லே தோழி அது தெரியுமா பாதாம் மட் ந்து எடு ப்பாங்க அது வநஆஹ் அது இரவு ஊற வச்சுட்டு காலையில வந்துட்டு அது தண்ணி இல்ல பால் இத நம்ம வீட்டுல ஏதாச்சும் இந்த ஏதாவது செய்வோம்ல்ல இந்த ஜூஸ் மாதிரி அதுல நீங்க கலந்து குடிக்கலாம் அப்ப அம் அதுக்கப்புறம் த சப்ஜான்னு ஒரு வெத இருக்கும்ல்ல அதுவும் நீங்க அந்த மாதிரி தான் நீங்க தண்ணியில போட்டுட்டு நைட்டு தண்ணியில போட்டு குடிக்கலாம் அது இதெல்லாம் நமக்கு வெயில் இருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு இதெல்லாம்
உம் அது உண்மைதான் அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னா நம கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே தோழி
ஆமா ஆமா உம் கண்டிப்பா ஆனா அதுல என்னன்னா வந்துட்டு அதுல எல்லாமே கலப்படம் நம்ம குடிக்கிறப்போ நமக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கு மே தவிர மத்தபடி அதுல நமக்கு வந்துட்டு அஹ அதுல எந்த நன்மையும் கிடையாது இது நமக்கு நன்மை கிடையாதுங்கறத விட அதிக ரசம் ரசாய ரசாயனங்களை சேர்த்துருக்காங்க அதனால நமக்கு அது முழுவதுமே கெடுதல் தான் தரும்
உஹம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க அதனாலதான் இப்ப இப்படியெல்லாம் இருக்கு என்ன சொல்றது உடம்புமே சில பேருக்கு வெயில் டைம் வெளியில கொஞ்சம் போனாலே ஒ டனே செவந்துக்கும் போயிருவாங்க ஆஹ அப்படிங்க மாதிரிய இப்ப இருக்காங்க
படுது நிறையா ப்ராப்ளம் வருது அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வந்து ம் நம்ப முழுவதுமா அந்த ஆடை போட்டு முழுவதுமா அந்த கையிக்கி கூட அந்த கை கை ஆடை அப்புடினு சொல்லிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் நம்ப போட்டு முழுவதுமா நம்ப இது பண்ணிட்டு போனோம்னா அது நமக்கு நல்லது
ஹம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க ஆஹ அதே மாதிரி என் வித விதமான ஆடைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விதமான ஆடைகள் வந்துட்டு நானு நிறைய வாங்குவேன் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்புடன்னா எந்த மாதிரி ஏன் ஆடைகள் நிறைய வாங்குவீங்க
எனக்கு வந்துட்டு இந்த புடவை தான் பிடிக்கும் அது காரணம் வந்துட்டு அது நம்ம பாரம்பரியம் அது நம்ம என் என்னதான் உம் நிறைய ஆடைகள் வந்தாலும் நம் புடவைங்கறது வந்துட்டு நம்மளோட என்னைக நம்பளோட பாரம்பரியம் அது அதனால நம் நம்ப நம்ம அதோட நம்ம ஒரு நம்ப குடும்ப விழாக்கே நம்ப போற மாதிரி இருந்தா கூட நம்ப அந்த புடவை அணிச்சிட்டு போறது நமக்கு அது ஒரு மரியாதையும் கொடுக்கும் அதனால நான் அது புடவைதான் விரும்புவேன்
நான் பாத்தீங்க அப்படின்னா புடவைதான் தோழி இப்பல்லாம் பாத்தீங்கன்னா புடவைதான் முன்னாடி சுடிதார் இப்போவும் சுடிதார் எல்லாம் போட்டுட்டுதாயிருந்தேன் பட் இருந்தாலும் ஒரு ரிலேட்டிவ் பங்க்ஷனா இருக்கட்டும் ஆஹ் இல்ல ஒரு நல்ல ஒரு ஈவன்டா இருந்தாலுமே கொஞ்சம் புடவை கட்டிட்டு போனம்னா நம் பாக்றவங்களுக்கு நம்ம குட்டியாவும் தெரிய மாட்டோம் அது ஒண்ணு போட்டு போயிட்டு வச்சுக்கோங்களே நம்ம கொஞ்சம் வயசு இருந்தாலுமே குட்டியாவே இருக்கறனால வேன்னா உங்க குட்டியாவே நெனச்சுக்குவாங்க அதுனாலயே இப்பல்லாம் என்ன பண்றதுனா ஈரல் அ நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்
உம் உம் ஆமா ஆமா அ நம்ம வந்துட்டு நம்ப இருந்தாலும் நம்ப ஆடை வந்து நம்மளோட ஒரு சுகந்திரம் தான நம்ப அது நமக்கு எது புடிச்சிருக்கோ அது போட்லாம் ஆனா வந்துட்டு அது உங்களுக்கு வந்து அந்த சுடிதாரே புடிச்சிருக்குனாலும் நீங்க அது போடுங்க அதுனால ஒன்னும் இது இல்ல
ம் ஆமா தோழி அந்த மாரி ஸா ஷாப்பிங்லாம் பொதுவா எதுல பண்றீங்க ஆன்லைனா இல்ல ஆஃப்லைனா தோழி
நான் வந்துட்டு நான் எப்பவுமே வந்து அந்த அம் அ கைபேசில அந்த அந்த மாரி நான் வாங்க மாட்டேன் எந்த பொருட்களையும் காரணம் வந்துட்டு அதுல வந்து தரமானதா இருக்கான்னு நமக்கு தெரியாது அப்புறம் வந்துட்டு நம்ப அது அந்த அந்தது எப் எப்டி எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு ஒரே ஒரு புகைப்படத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது அது எப்டி இருக்கும்ன்னு சொல்லிட்டு நம்ம இதே நம்ப இங்க கடை தெருவுக்கு போயிட்டு நம்ம வாங்குறோம் அப்டின்னா கா அதுல வந்துட்டு நம்ப அத எடுத்து பாத்து அது பயன்படுத்தி பாத்து அது எப் எப்டி வே வேல பாக்குதுன்னு பாத்துட் ட்டு எல்லாமே பாத்துட்டு நம்ம வாங்கலாம் நம்ம குடுக்கற கா நம்ம குடுக்குற காசு கூட நம்ப அவுங்கள்ட்ட இது மாரி நீங்க கொறச்சிக்கோங்க அந்த மாரி நம்ப பேசி வாங்கலாம் அதே நம்ம இந்த கைபேசில நாம பண்றோம் பாருங்க அது வந்துட்டு அவுங்க கொறைக்க அது அவுங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலைக்குதான் நம்ம வாங்கணும் அதே மாரி அந்த பொருள் தரமானதா இருக் க்குமானு நமக்கு தெரியாது அதுனால வந்துட்டு நம்ப இதுமாரி கடை தெருவுக்கு போய் வாங் ங்குருதா நல்லதும் கூட ஏன்னா நாம் நம்ப ஒரு பொருள் வாங்குறோனா நம்ப அது தரமானதா இருக்கணுங்கத நம்ம கண்டிப்பா எதிர்பாப்போம் அப்டி இருக்கும் போது நம்ப அத அது எப்டி இருக்குன் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ஆய்வு மாரி பண்ணி பாத்துதான் நம்ம வாங்கற மாதிரி இருக்கும் இது வந்து து நம்ம இந்த கைபேசில வாங்குனா இந்த இதெல்லாம் நமக்கு இ இருக்காது அதுனால நம்ம கடைத்தெருவுக்கு போய் வாங்குறதா சிறந்தது
அதுவும் உண்மதான் தோழி நா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரீஸ் எல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல வாங்கற பழக்கம் எனக்கு இருக்கு ஆஹ் அதுல பாத்தீங்க அப்படனா உடனே நான் எந்த சாறிமே டக்குன்னலாம் வாங்கிட மாட்டேன் நிறையா ரிவியூஸ் பார்ப்பேன் நமக்கு செட் ஆகுதா அப்டிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தட்டு எதுல வந்துட்டு ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்களோ அந்த மாதிரி புடவைகள் வந்துட்டு ஆஹ் நான் வாங்குவேன் ரொம்ப அதிகமாலாம் வாங்க மாட்டேன் தோணுச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அது கடையில எடுக்க போறோம் இல்லையா அதுக்கு பதிலா நான் ஆன்லைன்ல பாப்பேன்
உ கண்டிப்பா உங்களுக்கு ஆமா ஆமா நம்ப வந்துட்டு அந்த அ நம்ம கைபேசியில வாங்கற ஹ ஆடைகள் எல்லாம் அது நம்ம அந்த புகைப்படத்துல ஒரு நிறம் கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு வரும்போது அது வேற ஒரு நிறமா இருக்கு அதுவும் நமக்கு ஒரு வந்து ஒரு ஒரு மனக்கசப்பு ஆகிடுது நமக்கு புடிச்ச கநம்ம புடிச்ச இது வரைக்கும் நம்ம ஆர்டர் புடிச்ச நஞ்ச வந்து பதிவு பண்ணி வாங்க முடியல அப்படீன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கல அதனால நம்ம வந்துட்டு நேராவே போய் வாங்கறது வந்து சிறந்தது
உம் ஆமா தோழி அது மாதிரி வாங்குறது அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஹ இப்ப நம்ம புதுசா எந்த கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி இருந்தாலுமே நான் வந்துட்டு கொஞ்சம் ஆன்லைன்ல பார்ப்பேன் புதுச என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு முன்ன விட இப்ப எப்படி எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் ஆன்லைன்ல பாப்பேன் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் விலை மலிவா ஒருவேளை கடையில வாங்கறத விட இதுல விலை மலிவாயிருக்கு அப்
உம் உம் ஆமா ஆமா அது விலை அது உண்மைதான் அது விலை மலி இருக்குங்கிறது உண்மைதான் ஆனா அதுல என்ன ஒரு இதுனா நம்ம நம்ம அந்த ஒரு பொருள் வாங்கறோம்னா அது குறைஞ்சது ஒரு ஒரு வருடத்துக்காவது நம அது வரணும் நம்ம அது வாங்கி ஒரு ஒரு மாதத்திலயே அது வீணா போகுது வந்து நமக்கு வந்து அது பயன் இல்லாம போகுது ஒரு மா நம்ம ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து வாங்குறோம்னா அது ஒரு மாதத்துக்கு வரது ரொம்ப பயன் இல்லாம போகுது அதுக்கு நம் ஆயிரம் ரூபா கொடுத்து இங்க கடையில வாங்கிட்டு நமக்கு அது ஒரு வருட த்துக்கு அது பாட்டுல வரப்போது அந்த மாதிரி நம்ம நம்ம கொஞ்சம் நம்ம காசு சேம் இதுலாம் ச நம்ம வந்துட்டு இப்படி மொபைல்ஹம் கைபேசியிலப்ப ஆர்டர் பண்ணி வாங்குறதை விட நம்ம இது சிறந்தது நமக்கு
உம் ஆமா தோழி சரியா சொன்னே நீ அதுலயும் கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துதான் தோழி வாங்குறது நல்லா இருக்கு அப்படி வாங்கி யூஸ் பண்ணி பாத்துட்டு ரிவ்யூ எல்லாம் குடுத்துருப்பாங்க இல்லையா அதுவும் நல்லா செக் பண்ணி அப்படியும் பா வாங்கலாம் ஆனா அது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரு வருஷமா? ஆறு ஒரு மாசம் வருமா இல்ல உடனே வேஷ்டா போகுதா? என் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி இருக்கு பண்றேன் அதே மாரி இந்த பிளவுசிங் ஸ்டிச்சிங் பிளவுஸ் ல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல போடுறதெல்லாம் என்ன பொறுத்தவரையும் ரொம்ப வேஸ்ட் தோழி அது வந்துட்டு ஸ்டிச்சிங் பிளவுஸ் நம்ம ஒரு இல்ல இல்ல நெனச்சிட்டு போ போடுவான் ஆனா சைஸ்ஸு சொல்றாங்க ஆ சைஸ் இருக்கு மென்ஷன் பண்ணி போடுங்கன்ட்டு அத ஆனா, நான் ஒன்னே ஒன் டைம் மட்டும் போட்டேன் அது செட் ஆகல சேரின்டு அ அத்தோட விட்டுட்டே ஆனா அவுங்க சொல்றாங்க அந்த மாரில்லாம் ஆனா அதல்லாம் செட்டே ஆகாது தோழி
ம் நன்றி தோழி நம்ம அடுத்த முற வாய்ப்பு கெடைச்சா நம்ம பேசலாம் நன்றி தோழி நன்றி நன்றி